ஆஹ
ஹலோ அக்கா ஆ கேக்குதுக்கா
ம் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா
சொல்லுங்க வீட்ல ஏதாவது ஸ்னாக்ஸ் எதாது செய்விங்களாக்கா
ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு செய்ய தெரியாதுக்கா அந்த அளவுக்கு இப்போ நா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்ல நா சிப்ஸு போட்ருக்கே
என்ன சிப்ஸு போடுவீங்க
இந்த வாழக்கா சிப்ஸு
அ அ
அந்தாங்க அன்னைக்கி ஆச்சி வேற கொண்டு வந்தாங்க வாழக்கா சிப்ஸு போட்டே பால் கொளக்கட்ட செய்வே பால் கொளக்கட்ட அன்னைக்கு நல்லா இருந்ச்சாக்கா
ஆ நல்லாஞ்சுக்கா நல்லாஞ்சு
ம் பால் கொளக்கட்ட செய்வே பால்பல அதுக்கப்றோ
நா வந்து கேட்டது ஸ்நாக்ஸுக்கா அ நீங்க வந்து சொல்றது வந்து செரி சொல்லுங்க சொல்லுங்க ஆ
இது என்னதுக்கா இது என்னது நா நீங்க ஸ்நாக்ஸு தானக்கா கேட்டீங்க அப்ப இது என்னதுக்கா
எக்கா ஒரு நிம்ஷக்கா அப்டியே இருங்கக்கா ஒரு நிம்ஷ அப்டியே இருங்க
மா
ஏ அப்பா ஒரு தூரங்க்கா ஏ அப்பா
பூரானா பெரிய பூரானா எந்த எடத்துலக்கா
இங்குதா வந்து மண்ணுக்குல்ல மண்ணு கெடக்குல எங்க வீட்ல அப்டியே குடு குடு குடு குடுன் செவுத்த ஒட்டி குடு குடு குடு குடுன்னு வெளிய அப்டியே குப்ப தொட்டி வர போய்ட்டு
அது எவ்ளோ பெருசு
அது கை நீளத்துக்கு இருக்கு
ஆ
உள்ளங்கை நீளத்துக்கு இருக்கு உள்ளங்கை விட பெருசு
ஏங்கப்பா
ஆ
நா போன மாசோ இங்கு போய்ருந்தங்க்கா எங்க ஊர் கொலதெய்வ கோயிலுக்கு கொலதெய்வ ஊர் கோயிலுக்கு அப்போ பின்னாடி இது சாமி போட்டத்துக்கிட்ட வந்துங்க்கா நின்னுட்ருந்த அங்க எ பிள்ளைங்க நின்னு ரெண்டு பேரு நின்னுட்டு மண்ண வச்சு விளாண்டுட்ருந்தாங்க
ம்
விளாண்டுட்ருக்கும் போது காலுக்கு பக்கத்துல பெருசுக்கா அந்த பாம்பளவு இருக்குற மாரி இருக்குங்க்கா அவ்ளோ பெருசு தண்டியா இருந்துச்சு அதுக் கடுச் ச்சுசுனா அவ்வளோதா ஸ்பாட் அவுட்ங்கிற மாரி இருந்ன்ச்சு அந்த க பூரா அது பிள்ளைங்கள கிராஸ் பண்ணி போது பயமாயிருச்சு எனக்கு ஒன்னு செய்யல அதுக்கப்பற
ம்
ம் உங்களுக்கு உங்க வீட்லலா அரிப்பூச்சி வர்ற மாரிலா மர இருக்காக்கா
ஆமாக்கா இந்த முருங்கமர இருந்த அந்த மார்கழி மாசோ அந்த குளிர் காலத்துல அப்டி வரும் பாத்துகோங்க அது வந்து இது இதுதாங்க்கா அது வந்து பட்டாம்பூச்சியோட லார்வா தா அந்த இது
ஆமா அது உண்மதாங்க்கா இருந்தாலு அந்த அரிபூச்சி நம்ம மேலப்பட்டுச்சுனா
ஊர்ல் எடுக்குது ஆமா நம்ம அத கொல்லுறோ சொல்லும் போது ஐயோ பட்டாம்பூச்சு கொல்றோமே அப்டிங்கிற மாரி இருக்கு எனக்கு வந்து இது தெரியாது காலேஜ் படிக்கும்போ துதா எனக்கு தெரிஞ்சிச்சு இது பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியோட லார்வா அப்டின்ட்டு
அப்றோ எங்க வீட்ல கொல்லும் போதுலா எனக் கொஞ்ச இதா இருக்கு பட்டாம்பூச்சிய இப்டி கொல்லுதாங்களே அப்டினு ஆனா உ மேல ஒரு செத்தியோன்டு முடிப்பட்டாலு ஊ ஊர்லு இப்டி கோன்னு எடுத்துரு
கொன்னு எடுத்துரு எனக்குலா எ எந்த ஊச்சவு கன்டாலு பய இருக் கொல்லயே எனக்கு அந்த ப சோ அரிப்பூச்ச கண்டா அதுக்கு மேல பயமாருக்கு எனக்கு
ம் ம் நீங்க வந்து யான வந்தாலே பிய கட்லு கீல போய் ஒலிய்ற ஆளு தான நீங்க
எப்புடிக்கா தெரியு எ பேச் வச்சு கண்டுபுடுச்சீங்ளோக்கா
ஆமக்கா ஆமா ஆமா நீங்க எவ்வுடி ப ம்
ம் ம்
இந்த ம் அ பூச்சிப்போ ஓடி பேச்சி எங்கதா போச்சுன்னே தெர்லங்க்கா
சி ஐய்யோ அடிக்கலையாக்கு
அடிக்கில அது கட்டை எடுக்குற்துக்குள்ளு குடு குடு குடு குடுன்னு ஓடிர்ச்சி
ஆ எங்கெ வீட்ல எங்கி வீட்ல சாமி ரூம்ல ஒரு அரிப்பூச்சி இருந்ச்சிக்கா அந்த எடத்தே நகல முடியாம நனுச்சி
ம் ம்
நகல முடியாம நின்னு அப்புடியே அது வரு ஒரு மாரி மேல கூடு மாரி கெட்டி அப்புடி இன்ன வரக்கு இருக்கு இன்னு ஒரு பொருசா ஆகு போதுக்கா
ன்ன வர அப்டே இருக்
அப்புடியே இருக் ஆமா
ம்
ம்
அதுரி எடுத்துர வேண்டி தன
அது எடுக்க பயமாருக்கு யாரு எடுக்கவு இல்ல அதுனால நானு விட்டுட்ட
நீங்க ஒங்க வீட்டுக்காரங்குட்ட சொல்லி எடுக்க வேண்டி தான
அத் சொல்லவு இல்ல
ம்
ம்
ம் ஹு அது ஜாது சாமி ரூம்ல இருக்கோ
மா ஒங்களுக் ஒரு நாள் போட்டோ எடுத்து அனும்ச்சுவுற்ற என்னக்கா
ஆ சேரிங்கக்கா
ம்
ம் இந்த சொல்லுங்கக்கா சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க என்னமோ சொல்ல வந்தீங்கல்ல
இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
பலய நோட்புக் எல்லா வச்சிருக்கீங்ளாக்
பாலயோ அத யாக்கா கேக்கீங்க எங்க வீட்ல மோ பின்னடி ஒரு ரூம் உண்டு பத்துக்கோங்க அந்த ரூமு வந்து எங்க அம்மா ஸ்டோர் ரூமாவே ஆக்கிட்டாவ உள்ள போ முடியாது ஆமாந்து த அது என்ன இந்த நம்ம ஐயோ அது பேரன்ன தெரும பங்களா வீட்டுக்குள்ள பேய்வீடு படலா பாபோம்லக்கா அதுக்குள்ள போன அப்டே நோட் ஓ நூலாம்படையப்டி தள்ளி உட்டுட்டு கை வச்சு எடுத்துட்டுட்டு உள்ள போவாக தெரியுமா அந்த மாரி இருக்கு அந்த வீட் அந்த வீட்டுக்குள்ள தா எங்க அப்பா வேரா படுப்பாவ நைட்டு தூங்கவச்சிரியே அந்த வீடு அப் ப்டி இருக்கு அ அந்த வீட்டுக் கரைய பூரா கரையன்ன தா இருக்கு ஒரு பையி நறைய நோட்டு ஆ நோட்டு் வச்சிர்ந்தங்க்கா எ காலேஜ்ல குடுத்த நோட்டு கிட்டத்திட்ட பனண்டு பதிமூண் நோட்டு இருக்குங்க்கா அவ்வள நோட்யு கரையை அரிச்சு தின்னுட்டு நோட்லு வ ஒன்னுல்ல அவ்ளோதா நோட்டு் பூரா வேஸ்டு கா பீஸ் கட்டி வாங்குன நோட்டு பன்ண்டு நோட்டு நா காலேஜ் முடிஞ்சதுக் அப்றோ எ அக்கா புள்ய இல்ட குடுக்கணுன்தா வச்சிருந்த நோட்டு ஒரு எளவுக்கு ஆகாது அவ்ளோ
புது நோட்டாக்கா
புது நோட்டுக்கா
பின்ஜிச்சோ
அவ எ அக்கா பிள்ளைகளுக்கு குடுக்கணு ஸ்கூல் படிக்காங்க அப்டினு குடுக்கணுன்தா காலேஜ் முடிச்ச பெறவுதா குடுக்கணுன் வச்சிருந்தே பூரா வம்பா போயிட்டுக்கா
ஆ
அவ்ளோதாங் போட்டாச்சிக எடைக்கு போட்டாச்சி
சேரி
நிம்மதி என்ன செய்ய நோட் இப்ப ஏன் ட்ட எனக்கு கூட எதாது ஒரு சின்ன ரஃப் நோட்டு கூட கெடையாதுகா எல்லா நோட்டு திண்ச்சி
அச்சச்சோ அந்தளவுக்கு நீங்க ஏ வச்சிங்க
அந்தளவுக்கு எங்க அம்மா வச்சிருக்காவ நானா வச்சிருக்கே ஷோ கடவுளே
உங்கம்மா கொஞ்சோ சுத்த பத்தமா வச்சிருக்காதோ
ஆமக்கா ஒரு ஒ ஒரு நாளுக்கு ஒரு நாளு கூட வீட் தி சுத்தம் பண்ணதே ஒன் நானுங்குறதே கெடையாது
ஆ
ஆமா அந்த கிச்சன்லனா அந்த பேப்பரு விரிக்கிறது கூட ஒரு நாளு எடுத்து வச்சது கெடையாதுக்கா
ஒங்ளுக்கு சுத்தமா வக்கத் தெரிமா
ஆமா எனக்குலா சுத்தமா இல்லனா‌ பிடிக்காது எதுவு
அப்பிடியாக்கு
ஆம்மா நாலா அழுக்காயிட்னா ஒன்னே மாத்திருவே சும்மாநாளு அந்த மேல் டேப்ல அழுக்கா இருக்குனா ஒரு பேப்பர் எடுத்துட்டு சும்மா வேற பேப்பர்னாலு எடுத்து ‌வச்சு வுட்ருவோ
ஆ
டக்குனு ஒருத்தவங்க இப்ப வா எனக் க்கு வாறாங்க அப்டினா அது டக்குன்னு இப்ப யாராது வாறாங்க வீட்ல அப்டினா இது என்ன அழுக்கா இருக்கு அப்டின் நெனைப்பாங்க இல்லக்கா
ஆமா
இன்னு நாலா மாத்தி விட்ருவ
உம்
அம்மா மாத்துறது கிடையாது நானும் இப்ப வேற வீட்டுக்கு போனதுக்கப்ற என்ன பண்ண போறாவன் தெரியல
அதுக்கப்றோ ஒங்க அண்ணி இருக்காங்கல்ல அவுங்க பாப்பாங்கல்ல
ஆமாக்கா பாப்பாங்க
உம் அண்ணியு உங்க அம்மாவு சேந்து பாக்க வேண்டிதா அப்ற என்ன நீங்களே இருந்து இருந்து பாக்க முடியுமா ஆ
எங்க அம்மாலா பாக்க மாட்டாவ ம் ம் ஒங்களுக்கே தெரியும்லக்கா நா அ அது என்ன என்னிக்காவது ஒரு நாளாவது எடுத்து வச்சிருக்காவளா ம் ம் எடுத்து வச்ச நாளுங்குறதே கெடையாது
உம்
என்னத்தச் சொல்ல ‌ சேரி விடுங்க
சேரிக்கா
உம்
அப்றங்கா உங்க அண்ண சுத்த பத்தமா இருப்பாங்ளாக்கா
அவனுக்கு ஒரு எடோ ஒரு இ தூசி இருந்தா மல ஏறிரு சாமி அந்தளவுக்கு வருவா எங்கண்ண
உம்
ஆமா அவ்னுக் சுத்தமா இல்லனா பிடிக்வே பிடிக்காது தூக்கி எறிஞ்சுருவாயே ஒரு நாள் குளிக்லனா னாக்கூட எங்க அம்மா ஒரு நாள் லேட்டா குளிக்காம அப்டி இருந்தாங்க கூட ரொம்ப கோவப்படுவா குளிஷிட்டு வாங்க குளிங்க இப் இப்போ எங்க அம்மா குளிச்சிருவாவ தெனொ மேல் களியிடுவாக
ஆ
அதுனால கொஞ்சோ சொல்ல மாட்டா அவனு எங்க அண் ணனுமே காய்ச்சல் வந் அடிச்சாலு கூடக்கா தெனமு த குளிச்சிருவா அதுவு தலைக்கிதா குளிப்பா தெனமு குளிச்சிருவோ ம்
ஏம்புள்ளைங்கல்லா இ பண்ணுவாய்ங்க்கா நாங்கல்லா சின்னப் புள்ளையலா இருக்கம் போது வாரத்துல ஒரு நாள் வாரத்துல ரெண்ட் நாள் தா குளிப்போ ஏம்புள்ளையள்ங்லா இப் ப காலைல டெய்லி தலக்கி ஊத்தி நல்லா சோப் போட்டு குளிக்க வெச்சி தாங்க்கா அனுப்புவோ அப்பல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கெறது யூனிஃபார்ம் மாத்றதுன்னாலு சேரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்துறது அந்த மாரிதா ஃபஸ்ட்டுலா இப்ப வந்து து என்னக்கா
சொல்லுங்க சொல்லுங்க
ஆ இப்ப டெய்லி மாத்திருவா டெய்லி குளிச்சிட்டு போய்ருங்க புள்ளைங்க
ம் ம்
சுத்தபத்தமா இருந்தாதாங்க்கா நல்லது
ஆமா ஆமா
ம் நீங்க எப்டிக்கா
ஆ நா எக்கா என்ன சுத்தமாதாக்கா இருப்ப என்ன நா போர்ற கொஞ்சொ ட்ரெஸ்ஸுக்கள்தே எங்க வீட்ல யாருக்கும் புடிக்காது பாத்துக்கோங்க
ஆமா நீங்களே அண்டர் கே அண்டரூ அண்டர் அண்டர் விட்ருந்தீங்க அப்பறோ உங்களுக்கு எப்டி இருக்கு
எப்டி இருக்கு நீங்களே சொல்லுங்கக்கா அப்டி ட்ரெஸ்ஸு போட்டுக்குடுவோ பாத்துக்கோங்க அதுவு நமக்குனு ஒரு ட்ர ஸ்ஸுங் கடையாது பூரா எங்க அக்காம்மாரு கழிச்சிகெ குடுத்த ட்ரெஸ்ஸதா போடுவ
அத எப்டிக்கா உங்க அக்காமாருங்க வெயிட்டாருந்தாஞ்சொ உங்களய மாரி அண்டர்கா வெயிட்டாவா இருக்க போறாங்க
கடையாது எக்கா எங்க அக்காமாரு அண்டர்வெயிட்டு கெடையாத்தா அது ப அந்த அந்த ட்ரெஸ் ஸ போட்றனாலதா நா குழுகு குடி மாரி இருக்க
ம்
என்னன்னா அழியன்
அத ஏ நீங்க போர்றீங்க உங்களுக் தா நா எங்களுதா ட்ரெஸ் இல்ல இப்பதா உங்களுக்கு தா மா நறைய இருக்கும்ல அத எடுத்து போட வேண்டியத்
எங்க நறையாருக்குக்கா கல்யாண வீட்டுக் போட்டு போறச் சேலைய வ கல்யாண வீட்டுக்கு போற போட்டு போற ட்ரெஸ்ஸயாக்கா போட்டு வீட்ல குழுகு குடி மாரி இருக்க சொல்லுதிய
ஆ
என்னமோ ஒரு சுடிதார போட்டுட்டு ஒரு நைட்டியும் போட்டுட்டு இருப்ப
சேர் சேர்
அவ்ளதா அது வந்தா கிழிச்சி உட்ருவாளுவ எப்ப கிழிக்கெலா எப்ப நா அவுத்துப் போடுவ எப்ப கிழிச்சுவுடலான்தா இருப்பாளுவ கைல சிசரோடயே அலஞ்சிட்ருப்பாளுவ ஏ மூ மூத்த கொரங்க க்கா கிழிச்சி அம் ப இப்ப வலியு கு வந்தா கிழிச்சி உட்டுப் போய்ட்டா
அ அ
சு இல்லாம இருக்கம் பாத்துக்கோங்க எடுத்துந் தர மாட்டா
நான் வ வந்து பாக்க சொல்றேகா உங்க அக்காவ இல்லனா
ஆ எனக்கா
பீரோல வந்து பாத்தா தானக்கா தெரியு
பீரோல வந்து பா பாத்துருக்காங்க க்கா தெரியு டிரெஸ்சு இல்லன்னு சரிக்கா நா அப்றோ கூப்றே
ஆ சேரிக்கா தேங்க்யூக்கா
ஆ தேங்க்யூ